வந்துட்டீங்களா
வணக்கமுங்க
வணக்கமுங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பட்டோம்ங்க சாப்படுட்டுங்க இந்த வெல்லாம் பயன்புள்ளை அழுக்கு துணியெ ல்லாம் கிடந்துச்சுங்க எல்லாம் தோவெச்சுசை காய போட்டேன்
அப்டிங்களா
காய போட்டு அப்பறம் வீட்டு குக்கரு சட்ட துணியல்லாம் எல்லாம் வெளுக்காம இருந்துச்சுங்க அதைய எல்லாம் வெளுத்து துவச்ச காய போட்டுங்க
சேரியங்க
அதுதாங்க பெரிய தொல்லையா கெடக்குது இந்த துணிகளுக்கு காய வச்சு சோறு கொழம்பு கூட வச்சு வச்சுரலாமாட்டுருக்குதுங்க இந்த துணிமணிகில துவச்சு காய வச்சு எடுக்கிறதுக்குள்ள பெருத்து பாடா கெடக்குதுங்க
ஆமாங்க இந்த துணி கரெக்டா காய போட்டாலும் எடுக்கறிறதுக்குள்ள மழை வந்து நனைஞ்சிருது
இந்த புள்ளைக வீட்ல இருக்கிற புள்ளைகளா இருந்தாலும் எந்த புள்ளைகளா இருந்தாலுமே துணியில்லாம என்னங்க பண்றது பள்ளிக்கூடம் போகறதுங்காட்டி அதுக்கு கரெக்டா துவைச்சு போட்டு நீளம் நீளமெலாம் போடுவணுங்க வெள்ள சட்டைங்காட்டிங்க
ஆமாங்க
சட்டையெல்லாம் நீளம் போட்டு மழை ஒரு துளி வ வைங்க அங்கங்க என்னமோ கரும்புள்ளி செம்புள்ளி குத்துன மாரி திட்டு திட்டா போயிருங்க அப்பறம் வந்து என் பையன சொல்லியுங்க பையனுக கிண்டல் பண்றாங்கமா மிஸ் திட்டுறாங்கமா சட்ட நல்லாயில்லேனு பேசுறாங்கம்மா இவனா ஒரு கத உருவாக்கிவாணுங்க
ஆமாங்க கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் இந்த கொழந்தைங்க தோணாது ஏதோ ஒன்னு சொல்லி மறு மறுபடி துவைக்க வச்சிருவாங்க
உங்க புள்ளைக எல்லா கொஞ்சொ அடம் பண்ணாம இருக்கும்ங்ளா
டம்மண மாட்டாங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க ஒரு ஒரு தர்வ கோவொ வந்துதுனாலு நம்மகிட்ட அடம் பண்ணத்தா செய்வாங்க
ஆமங்க அப்பற அந்த அந்தவு டூ டூரு போனத பத்தி பேசிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள வேல இருக்குதுன் வெச்சுட்டீங்க அது எங்கங் நீங்போனீங்க நல்லா நாளு சொல்லுங் கேக்குறே
ஆமாங்க இங்கெ தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தங்க அங்க பூரா பத் ச்ச பசேனுங்க புல்லு நல்லா வளந்திருந்துதுங்க அந்த டைமுக்கு அப்டே நடந்து போகும் போது அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க
உம் சேரிங்க நாலா சாமி கும் புட்டு வந்ட்டீங்க
சாமி கும் ட்டு நல்ல தரிசனங் கெடச்சிருந்ச்சு உங்களுக்காகவுந் தாங்க வேண்டிருக்கிறே
சேரிங்க சேரிங்க
அப்போங்க அந்த செரி அந்த கொழந்தைங்க செருப்பு போட்டு அது ஃபீல் பண்ணா நல்லா இருக்காதுன் சொல்லிட் டு செருப்ப கழ்ட்டி வெச்சுட்டு ஒரு அஞ்சு நிம்ஷ இந்த புல்லு மேல நடங்க நல்லாருக்கு அப்டின் சொன்னே அவ்ங்க அப்டியே நடக்கிற மாரி நெனைச்சிட்டு வெளாட ஆரம்பிச்சுட்டாங்க
சேரிங்க
அஹ் நீங்க கொழந்தைங்ளலா இந்த மாரி எங்கேயாது ம் சும்மா செருப்ப கழ்ட்டிவிட்டு இந்த மாரி புல்லுமேலலா நடக்க வெச்சிருக் க்றீங்ளா
ஆட நீங்க ஏங்கேக்குறீங்க எம் பையனுக்கு செருப்பு போட்டாத்தே ஆச்சிரிய அதே எந்த எ பெரிய வையன்னா ரெண்டு வய்சு வரைக்கு செருப்பே வோட்றதில்லைங்க போட்டுவுட்டாலு கல்டி தூக்கி வீசிருவிய தூர போட்ருவிய அப்பற இப்ப இப்ப கொஞ்சோ கொஞ்சோ பெரிய வைய்னான விட்டுதானுங்க ஒழுக்கமா செருப் போட்டுக்கிறியா இப்ப ஸ்கூலுக் கெல்லா போறங்காட்டி அந்த சூவெல்லா போட்டுக்கிட்டு போயறியா அஹ் வேக வேகமா இப்ப சின்ன பையனுங்க அஹ் ஒ செருப் போடாம எங்கீம் போற சோலி இல்லைங்க
ஆமாங்க எ ஃபஸ்ட்டு என்னோட பைய என்ன பண்ணுவா அப்டினா செருப்பு போட்டுக்கிட்டேதா உக்காருவா ஸ்கா நா எ பைய படிக்கிறது வந்து ஒரு க்றிஸ்டீன் ஸ்கூலு அங்க வந்து பாத்தீங்கனா செருப் க்க வந்து வெளிய கழ்ட்டி வெச்சிட்டுதா உள்ளயே விடுவாங்க ஆனா இவலா என்ன பண்ணுவா ஓ செருப்ப வந்து சோ இப்ப பிரைவேட் ஸ்கூல்லயெல்லா நம்ம ஷூ சாக்ஸ்ஸெல்லா உள்ளதான போட்டு போறோ ஆனா இங்க வந்து அப்டி கெடையாதுங்க செருப்பு ஷூ எதா இருந்தாலுமே வந்து கிளாஸ்கு வெளியதா வுடனு அவ்ங்க வந்து பாத்தம்னா ஒரு கோயில் மாரி நா வச்சிருப் ப்பாங்க அந்த கிளாஸ் ரூம வந்து இது வந்து கடவுள் இருக்குற எட நாம வந்து இங்க செருப்பு போட்டு வரக்கூடாது அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க இவ என்ன பண்ணுவா இவ வந் ந்து அஞ்சாவ்து வரைக்கு இந்த மாரி ஒரு நார்மல் ஸ்கூல்லதா படிச்சானா அதனால அவனுக்கு செருப்பு போட்டே பழகிருச்சுங்க
சேரிங்க சேரிங்க
பு வெளியவுட சொன்னோன ஒரே அழுக. எப்போமே இருபத்துநா இது ஸ்கூல்ல இருந்து வெளிய வந்து டூசன் எல்லா இருக்கிற வரைக்கு செருப்பு போட்டேதா இருப்பா. இவங்க திடீர்னு, வெளியே வுட்டுட் டுவானு, சொன்னோன அவ அவனுக்கு அதுவே ஒரு மாரி வித்தியசமான ஃபீல் ஆயிடுச்சு,
சேரிங்க
ஸ்கூல் ஸ்கூல்லேயே, ஒரு வித்தியசமான ஃபீல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்பறோ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து வெளையாண்டு அவங்க போன புது பசங்களோடைய எல்லா கொஞ்சோ சேந்து கமிட் ஆனதுக்கு அப்பறந்தாங்க சேரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளிய வுட்டுருக்குறா, அது வரைக்கு அவனுக்கு வந்து இந்த செருப்ப வெளிய வட சொன்னது ஒரு நார்மலாவே இல்ல சின்ன பையந்தானங்க,
ஆமா ஆமாங்க, அது அப்படித்த நீங்க சொல்றது என்னுமா நீங்க சொல்றது கரெக்டு கொழந்தைதானுங்க, அதுக்கு என்ன தெரியு பாவத்த
ஆமாங்க அந்த மாரி ஆயிருச்சு அப் அப்பற வந்து வீட்ல வந்து இந்த மாரிமா என்னய செருப்பு கழட்டி உட சொன்னாங்க டே இதெல்லா ஒரு பெரிய விஷய இல்ல டா ஒவ்வொரு எடத்துக்கு போனா ஒவ்வொரு மாரி இருக்கு அவங்க ஸ்கூலுக்கு தகுந்த மாரி நம்ம இருந்துக்க வேண்டிதான்டா தங்க அப்டின்னு சொல்லி சொன்ன அப்பற சேரின்னு சொல்லிட்டு போயிட்டா என்னம்மா நீ செருப்ப வெளிய உட சொல்ற அவங்க எதா புடுங்கிட்டு போயிருவாங்களா யாராது தொட்டுட் போயிருவாங்ளா நீ என்னய தொலைக்க கூடாதுன் சொல்லிருக்கிற இப்ப தொலைஞ்சருச்சுனா என்னை நீ அடிக்க மாட்டில்லன்லா கேக்கறானா
ஆமாங்க அதே நம்ம வீட்ல மெரட்டி உட்றமுல இந்த சாப்னரு ரப்பரு இதுகள தொலச்சு போட்டு வந்தா நாளைக்கு அம்மாட்ட அடி உழுகும்னு அந்த பயத்திலயே புள்ள குட்டி இருக்கிறதானுங்க நம்மளுக்கு பயந்துகிட்டு
ஆமாங்க அந்த பயத்துலதா நீ செருப்பு தொலைச்சிட்டினா அப்பற என்னை நீ அடிப்பல்லமா என்னை நீ திட்டுவயல்ல அதனால தாமா நா பத்தரமா வெச்சிருக்கணுன் சொல்லிதாமா விடல அப்படின்னா அப்பற நா சொன்ன டேய் இங்க பாரு உங்க கிளாஸ்கிளலா கேமரா வெச்சிருக்கறாங்க அந்த கேமரால யாருதுன்னோட செருப்பு தொட்டுட்டு போனாலு தெரியு அதனால நீயு யாரோட செருப்பையு தொடாத உன்னோட செருப்பு யாரு தொடமாட்டாங்கடா அப்டின்னு சொல்லிருக்கறங்க.
சேரிங்க நானு இந்த பு புள்ளைகளுக்கு லீவ் விட்டப்பய்ங்க இந்த இது சுத்தி பாக்குறதுக்கு கூட்டி போனேன்னு சொன்னமல்லங்க அத நானு சொல்ற அது நீங்க இன்னொரு நாளைக்கு பிள்ளைகள கூட்டிட் போங்க அங்க என்னன்னு வாத்தேன் சொல்ற
ஆ சொல்லுங்க
ஆ நாங்க அதா அந்த இப்ப போனன்னு சொன்னன்லங்க அங்க போயி அந்த ஆ புள்ள குட்டி வெளயாட உட்டம்னு சொல்லி முடிச்சனுங்க அ வெளையாண்டு முடிச்சதுக்கு அப்புற இந்த அ ப எல்லாரு குடும்பமா சேந்து படகு சவாரி ஒண்ணு போய் முடிச்சமுங்க அந்த படகு வரைல ஒரே சந்தோஷம்ங்க புள்ள குட்டிகளுக்கு எல்லா ப அக்கம் பக்கத்துல உன்னோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரு வந்திருந்தாங்களா அவங்கவுங்க குடும்பமா அம்மா அவ முன்னாடி போறாமா அவம் போட் முன்னாடி போகுதுமான் நம்ம போட்டு பின்னாடி வருதும்மா இவரு வேகமா ஓட்ட சொல்லுமானு கத்துறானுங்க அவனு வாட்டுக்கு
ஆமாங்க கொழந்தைங்களோட போனாவே நம்ம மொதல்ல போகோணு நம்மதா மொதல்ல போகணுங்கிற ஒரு எண்ண அவங்களுக்கு எப்பமே இருக்கு
ஆமாங்க அப்பற அத முடிச்சுட்டுங்க அப்பற வந்து மறுபடியு மதிய சாப்பாடு கொழந்தைகளுக்கு குடுத்து உட்டுங்க அப்பற ஒரு வக்க நம்ம அந்த குளிக்கறதுக்கு மாரி அருவி மாரி எல்லா வருமல்லங்க
ஆமாங்க
அந்த அருவியில குளிக்கறதுக் கூட்டி போன நடுங்கறானுங்க பெரிய வய சின்ன பைய ரெண்டு வயிசுதானுங்க ஆகுது தறுமாறா குதிச்சுகிட்டு கெடக்கறானுங்க சங்குச்சங்குன்னு அதுல போயி
ஆமாங்க வீட்ல இருக்கிற கடக்குட்டியே குறும்புதா பெரிய பைய சொல்ற பேச்செல்லா கேக்கு பெருசு சின்னது வந்து பாத்தம்னா நா அப்பிடியே ஆப்போசிட்டு என்ன சொன்னாலுஞ் சேரி கேக்கூ ஆன குறும்பு வண்டு
ப்பறமுங்க அந்த அருவிக்கு போறதுக்குள்ளைங்க ஒரு வே ஒரு நாலு சக்கர வாகனம் மாதிரி அது ஜீப் மாதி ஜீப்பு தானுங்க கிட்டத்தட்ட ஜீப் தே அது அதுலில்லா ஓ அந்த ஓட்றாங்க வாருங்க அந்த ஓட்நர்ங்கிற வேர்ல அவுங்களுக்கெல்லா கண்டிப்பா மெடல் தானுங்க குடுக்கோணு
த்துல வந்து நல்லா வலஞ்சு வலஞ்சு ஓட்
ஏங்க நீங்க வேற நம்முளுக்கு ஒக்கோந்துருக்கவுங்ளுக்கு திப்புனு கீழ விழுந்தர்ற மரியே க ந மனசுல நெனப்பு வருதுங்க அவுங்கானா நீங்கம் கரெக்டா க தைரிய மா ஓட்றாங்க ரெண்டாவது கரெக்டா நாங்க வொர நேரத்தில லேசா மழ வேற தூரி இருந்துங்கு தூரி இருந்துதுங்க
அதனால ரோட வளை
வழுக்குதுங் வழுக்குறதாங்க விஜி கீழ உழுகுற மாரியே போகுது ஆனா அதுலியுங்கூட அவ்ளோ தெறமையா ஓட்றாங்க அப்பறோ அப்பறோ அவ்ள தூரோ எதுக்குடா பயனுங்களில்லா கூட்டிக்கிட்டு இப்பிடி வந்தோ இந்த மாரி விபத்தெல்லா வேற வருதில்லன் எனக்கு அதெல்லாம் மனசுக்குள்ள ஓடு துங்க
உம் நீங்க சொல்லும் போதுதா எனக்கு வந்து ஞாபக வருது எங்க அப்பாவு வந்து ஒரு ஓட்டுநர் தா
செரி செரிங்க
ப்பா வந்து பெரிய டாரஸ் லாரியோட ஓட்டுநரு அவரு வந்து பாத்தம்னா ஆச சால்ட்டா எல்லா லாரியுமே ஹேண்டில் பண்ணி ஈஸியா ஓட்டுவாரு ஒரு நாளு எங்ள வந்து இங்கிருந்து மைசூர் கூட்டிட் போனாருங்க திம்ப சுத்து வழியா அதுல கூட க்காந்து போகும்போது அப்டியே அடிவயிறே கலங்கிருச்சுங்க எப்டின்னா சுத்து இருவத்தெட்டு கொண்ட ஊசி வளைவு இருக்கு அது அப்படியே ஒவ்வொரு தடவ திரும்புறப்ப ப்டியே வளஞ்சு வளஞ்சு போகற மாரி இருக்கு ஆனா அவ்ளோ அசால்ட்டா ஓட்டிட் போறப்ப அசால்ட்டான் சொல்ல முடியாது ஒவ்வொரு சுத்தையு நிறு த்தி நிறுத்தி பொறும்மையா போகுதுங்க உம் நிறுத்தி நிறுத்தி நிதானமாதா வண்டி வந்து மேல ஏறுதுங்க அப் ப்பிடி ஒரு இதா வந்து ஓட்டும் போது அப்பிடி ஒரு பயமா இருக்கு இப்படி ஒரு கஷ்டமான வேல செஞ்சுதா நம்மளல்லா வந்து காப்பாத்திருக்கறாங்க பாத்தா வந்து அப்பா வந்து நல்லா வந்து காசு குடுக்கறாரு நறைய சம்பாரிக்கறாருன் நம்ம நெனைக்கிறோ ஒரு நாள் வந்து கூட போய் இருந்தப்ப மட்டுந்தா தெரிஞ்சுது அத வந்து நம்ம கூட உக்கா இருக்க மாரி இருக்குது அவங்கள நம்பி அவ்ளோ பெரிய பொருள் இருக் க்குது அதுக்குள்ள வந்து இந்த லோடு இருக்கு எப்டி கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போனாங்கன்னு இப்ப நெனப் சாலுமே அப்டியே நெஞ்சே பதறது
ஆமாங்க அப்றோ ஒரு வழிய நாங்க அந்த ந்த ஜீப்ல போய்ங்க ஆ அருவில எல்லாம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டுங்க நிம்மதியா அப்றோ அங்கன பக்க த்லயே இது மீ மீன் பண்ண இருந்துச்சுங்க
சேரிங்க
அந்த அருவிக்கு பக்கத்துலேயே அழகா அந்த இப்ப பையனுக அப்பறொ ரொம்ப நேரம் விளையாண்ட அது மலை உச்சியிலருந்து வார தண்ணி அப்டியே ஐஸ் கட்டிய விட குழு குழு குழுன்னு வருதுங்க
ஆமாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து பாத்தோம்னா அந்த மலைல ஊத்தெல்லா இருக்கும் சுத்தமான தண்ணி எல்லா இருந்துருக்கும் கொழந்தைங்களுக்கு காமிச்சீங்களா
ஆமாங்க எல்லாத்தையு காமிச்சோங்க அப்பற அதுல இந்த பையனுக்கு ரொம்ப நடுங்கி போயிவானுங்க மழை வேற ஏச்சா பெயுதுன்ன ஓட்டுங்க அப்பற அப்படி கொஞ்ச மழை விட்டுச்சுங்க விட்ட உடனே அப்பற இந்த மீன் பண்ண பக்கத்தல இருந்துச்சு அதா கூட்டி போனா அது எப்டின்னாங்க நம்ம அப்படி இந்த காலைய எல்லா உள்ள விட்டுக்கிட்டு மீன் வந்து கடிச்சு விளையாடும்லங்க அந்த மாரி கால்ல உட் இருக்குற மாறி சொல்லிட்டாங்க உட சொல்லிட்டாங்க
அதாங்க நீங்க சொல்றது வந்து மீன் வச்சு பெடிக்கியூரு
ஆமாங்க ஆமாங்க அதுதாங்க எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலங்க கரைக்ட் கரைக்ட்டுங்க அப்பற அதுல வுட்டா அந்த மீன் வேற கலர் கல வருதுங்கலாக்கு பையனுக்கு ஒரே சந்தோஷ தாங்க முடியலிங்க அம்மா நல்லாருக்குதும்மா நல்லா இருக்குதும்மா அது எம் பைய என்ன சொல்லுவானுங்கன்னாங்க அம்மா பெரிய லீவு வுட்று ஊட்டாம்மா நம்ம இந்த மாரி இடத்துக்கு வந்துரலாமா இனிமேலு
ஆமாங்க நம்ம வீட்லயே இருக்க வேண்டா இங்கேயே ஏதோ ஒரு எட தல தங்கிக்கலாங்றாங்க
ஆமாங்க அப்டின்னானுங்க அப்பற சேரின்ட்டு அந்த மீன் பண்ணையை பாத்து முடிச்சுட்டங்க அப்பற சாய்ங்கால வந்து ஒரு சாமி கும்பிட்டு தரிசனு முடிச்சுட்டு அப்றோ ஆமாங்க அப்பற இந்த ட்ரெ இந்த தண்ணிலயே டான்ஸ் மாரில்லா ஆடுதுங்க அதெல்லா புதுசா இருக்குது அத மியூசிக் போட்டு விட்டுர்றாங்க பார்க்ல
ஆமாங்க மியூசிக் டான்ஸு
சி மாதிரி அப்டி வ வ வளைஞ்சி வளைஞ்சி மேல இருக்ற தண்ணி அத டான்ஸ் ஆடிகிட்டே போகுதுங்க அதெல்லா சொல்றதுக்கே இல்ல அது எப்டித்தா போகுதுன்ட்டு இருக்றேங்க இன்னொரு விஷயம் போன நீங்க பாருங்க எப்டி இருக்குதுன்னு
ஆமாங்க உங்ககிட்ட நா ஒண்ணு கேக்கணும்னு இருந்தே இப்ப நம்ம வெளிய எல்லா கொழந்தைங்கள கூட்டிகட்டு போறோம்ல ஒவ்வொரு எடத்துல பாத்தோம்னா உணவுகள் வந்து ஒண்ணு பயங்கர வெலையா விக்கிறாங்க அப்டியே வித்தாலு சாப்ட்றதுக்கு நல்லாவே இருக்றதுல்ல தெரியுங்களா
அது நம்ம என்ன பண்ணனும்னாங்க நம்ம வந்து கொஞ்ச அந்த எ எந்த சாப்பாடு கெட்டு போகாதோ அது மாரி ஒ ஒரு நேர புள்ள குட்டிக்கு வெளிய வாங்கி குடுத்தத்துர்லாங்க அப்றோ ரெண்டு வேலைக்கு நம் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து இந்த சாப்பாடு செலவு மிச்சு பண்ணிட்டு புள்ள குட்டி இன்னும் விளையாடவுடுலா வேற ஏதாது காமிக்கலா அந்த செலவுக்கு வச்சுக்கலங்க என் சொல்றீங்க
ஆமாங்க நாங்களு அப்டிதா வெளிய போனா ஒரு நேரத்துக்கு வந்து புளியோதர செஞ்சு எடுத்துடு போயிருவோ ஒரு நேரத்துக்கு வந்துங்க ஆஹ் தக்காளி தொக்கு சப்பாத்தியும் வச்சு எடுத்துட்டு போயிருவோ
ஆஹ் அது உங்க புள்ள நல்லா பாய நல்லா சாப்டுவன்னு சொன்னீங்கல்ல அப்டி கூட செஞ்சு குடுங்க செரிங்க செரி பின் அப்றோ பாக்கலாம்னுங்களா ஆஹ் செரிங் செரிங்